வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
உம நா இன்னமேட்டு தா வந்து ஆ ஆறு மணி ஆயிடுச்சா சோப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கா எழுப்பணு எழுப்பிட்டு லைட் எல்லா போட்டுட்டு ஆ வீட்ட வந்து பெருக்கிட்டு அதுக்கப்றோ மொட்ட மாடிக்கு கூப்ட்டு போயிட்டு வெளையாட வைக்கலான் பிளான் பண்ணிருக்கே வேற ஒண்ணு இல்ல
இப்ப எந்திரிச்சாங்கன்னா எப்ப தூங்குவாங்க திரும்ப நைட்டு
ஆ நைட்டு கரெக்டா தூங்கிட்றானா நா பாத்துட்டே அதனால தா இப்ப தூங்க வச்
ஓ சேர் சேரி அதானே இல்லன்னா இப்ப எழுப்புனாங்கன்னா தூங்க மாட்
ஆமா ஏதாவது கேட்டுட்டே இருக்காங்க ஏதாது நானு செரி நம்ம பசங்க தூங்க வேண்டா வை க்காமா இருக்கலான் பாத்தா ஏதாவது கேட்டுட்டே இருக்காங்க இத பண்ணுமா அத பண்ணுமா நா என்னன்னவோ பண்ண இப்ப தா கொஞ்சோ மேக்ஸூ அது இதுன்னு போட்டோ ரெஃப்ரெஷ் பண்ணலா இப்ப இவ ஸ்கூல் தெறக்க போது இல்லையா அதனால எல்லா எவா தம்பிய வந்து டேபிள்ஸ் எழுத வச்சே பாப்பா வ வந்து எதோ சம் மாரி போட்டு கொடுத்தே எல்லா பண்ணாங்க பண்ணி அந்த டையல்யே பாத்துட்டா அப்டியே பண்ணி முடிச்சதுக்கு அப்றோமே தூங்கிட்டா செரின் தூங்க விட்டுட்டே செரி நம்மளு ளுரு ளுரு ஒரு அஃப் நா ரெஸ்ட் குடுத்தறலா நமக்கு அப்டினு விட்டுடே
ஆமா உம் நாளையிலிருந்து திரும்ப ரோட்டின் ஸ்டார்ட் பண்ணணு உங்களுக்கு எந்தெறிக்கணு உ
இன்னிக்கு ஆதா இன்னிக்கு வந்து இது இல்ல தவ் மாவு இல்ல ஆக்சுவுலா ரெண்டு நாளா நா அரைக்கல்ல செர்டவுன் நா வந்து நேத்து ஊற வைக்க மறந்துட்டே இட்லி மாவு சொல்றே ஊற வைக்க மறந்துட்டே காலையில ரொம்ப அவஸ்தப்பட்டே சப்பாத்தி பண்றதுக்கு உம் சப்பாத்தி வந்து ஆ அந்த எடத்துல போய் நின்னாலே என்னால ரொம்ப பா அதிகப் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் ரெண்டு நாள் விட்டுட்டே அதுக்கப்றோ இன்னைக்கியுன்னு நேத்து நைட்டு மறந்துறுவேன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு ஊற வச்சிட்டே ஆறு மணிக்கு ஊற வச்சிட்டு காலையில்ல ஆ யூஷுல்லா ஆறு மணிக்கு எந்னோனே போட்டுவே இவருக்கு லஞ்சு ரெடி பண்றே இல்லையா அப்பவே மாவு அர ஆட்ட ஆரம்பிச்சிருவே அரைக்க ஆரம்பிச்சிருவே அரைக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்றோ லஞ்சு முடிக்கும்மோது அதுவு அரைஞ்சு கரெக்டா முடிஞ்சிடு எனக்கு வேல இருக்கும்போதே கம் அது மாரி எல்லா முடிச்சிருவே முடிச்சுட்டு இன்னிக்கு நைட்டு பரவாயில்ல இன்னைக்கு நைட்லயிருந்து இட்லி இது பண்ணலா ஏன்னா கொஞ்சோ வந்து ஃப்ரீயா இருப்பே அது இல்லன்னாலே எனக்கு ஒரு பெரிய தலவலியா இருக்கு எப்டின்னா என்ன பண்றேனே தெரில உப்மா பண்ணாலு இவருக்கு புடிக் அப்டி இப்டின்னு ஏகப்பட்ட இது இருக்கு செரி இட்லியா இட்லி ஊத்திட்டா போது இவங்களுக்கு ஏதா ஒரு சட்னி பாப்பாவுக்கு எதாவது ஒரு கிரேவி மாரி பண்ணிட்டேன்னா வேல முடிஞ்சிது எனக்கு இன்னிக்கு நைட்டு
ஆமா நமக்கு அது அது ஈஸியா சிம்பிளா எதாவது பண்ற மாரி இருந்தா ரொம்ப நல்லதுன்ட்டு இருக்கு எதாவ்து ஒன்னு நா அன்னைக்கு என்ன பண்ணே செரி இவுங்க எப்ப பாரு வித்தியாசமா எதாவது பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பாத்து நா வந்து பாஸ்தா எதாவது வாங்குனேனு சொன்னா அது மை தா அது வேண்டா அப்டி சொல்லுவாங்க சில நேரே எப்பயாது வாங்கிக்கோ ஆனா எப்பயு வேண்டா அப்டின் ஆ ஒரு யூடியூப் சேனல்ல வந்து காம்சாங்க இந்த மாரி நீங்க வந்து மை கோதும மாவ தேச்சு லைக் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து நீங்க பாஸ்தாவா செஞ்சுக் க்கோங்க ஹெல்தியானது செரி மை நல்ல அவுங்க செய்யும்போது நல்லா இருந்துது பெரிய சப்பாத்தியா உருட்டுறாங்க குட்டி மூடி வெச்சு பாட்டில் மூடி வெச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி இப்டி நடுவுல பிரஸ் பண்ணி உள்ள போடு நா பண்ற பண்ற பண்ணிட்டே இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சப்பாத்தி தேச்சு குட்டி குட்டியா உருட்டி அத கட் பண்ணி கட் பண்ணி தண்ணிக்குள்ள ஆ தனியா எடுத்து வெச்சு ஏய் என்ன நமக்கு மட்டு இவ்ளோ அப்டியே நா ஒரு ஆறு ஏழு சப்பாத் தி பண்ணியு கூட ஒரு பவுல் கூட வரல ஒரு குட் ட்டி பவுல் கூட வரல ஒரு குட்டி பவுல் கூட வரலனா எப்டி ரெண்டு பேரு சாப்ட முடியு கிட்டத்தட்ட ஒரு இருவது சப்பாத்திய தேச்சு எடுத்ததுக்கு அப்றோ தா ஓரளவுக்கே வந்துது அப்பா இனிமே இதெல்லா ட்ரை பண்ணவே கூடாது அப்டின்னு நெனச்சுட்ட அதுக்கப்பறோ
இப்ப ட்ரை பண்றீங்க நானு இந்த மாரி கல்யாண ஆனா புதுசுல வந்து இவருக்கு செஞ்சு குடுக்காத டிஷ்யே கெடையாது சொல்லுவாரு எதாவது வித்தியாசமா சாப்டுனு வித்தியாசமா நா என்ன பண்ணுவ டெய்லி யூடுயூப்ல தா இருப்ப இந்த மாரி நா நூடுல்ஸ் வாங்கறது பாஸ்தா வாங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு டிஃப்ரெண் டிஃப்ரெண்டு டிஷ் இந்த பிரெட்ட வெச்சு பண்றது பிரட்ல டிஃப்ரெண் டிஃப்ரெண்டா பண்றது ஒவ்வொன்னு இன்னிக்கு வேறயா இன்னிக்கு இதுவா ஆபீஸ் வந்தன்னு சொல்லிட்டாரு இன்னிக்கு என்னமா பண்ணி வெச்சிருக்க விட்டுட்டு வந்தனோய கேப்பாரு வித்தியாசமா நல்லா இருந்தா போது அது மட்டு ட்டு நல்லால்ல வெச்சுகோ அவரு ஓட்டியே தள்ருவாரு அந்த அளவு இது பண்ணுவாங்க செரி அப்டிலா இருந்த அதுக்கப்றோ போவ போவ போதுன்டா இத சமச்சா இன்னிக்கு தோச செஞ்சா போது அப்டின்ற லெவலுக்கு இப்ப வந்தாச்சு டிஃபனு போட்டா போது என்னால இது அதல்லா பண்ண முடியாது இவரே இப்ப கேப்பாரு நம்ம வந்து இன்னிக்கு சண்டே இப்டி ப ப நம்ம இந்த மாரி பண்லா இப்போ ரீல்ஸ் எதா காம் ஃபார்வேட் பண்றுவாரு ஏதோ ஒன்னு பாப்பாரு இல்ல வித்தியாசமா பண்ணிருப்பாங்க இந்த சிக்கன்ல வேற மாரி பண்ணிருப்பாங்க ஆ வா வா வந்துருச்சு வேற எதாவ்து பண்ணு இந்த வாட்டி வேற எதாவ்து ட்ரை பண்ணுமா அதுல எதா ஒண்ணு சொதப்பிரு அப்றோ அத வெச்சு இது வரு நெறையா இது பண்ணு எனக்கு அதுலேயிருந்தே இன்ரெஸ்டே இல்ல நா என்ன சொல்வே நா என்ன பண்றனோ அத சாப் டுங்க உங்களுக்கு என்ன சிக்கன் சிக்ஸ்டிபைவா அது வேணா போட்டுதர வேற எதாவது ட்ரை பண்ணு இத பண்ற அத பண்றனு சொல்லிட்டு எனக்கு டைம்தா வேஸ்ட் ஆகு கிச்சன்ல நின் ட்டே இருப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா கிச்சன்ல நின்னுட்டுருக்குற மாரி இருக்கு நானு செய்யறேன்னு வந்து நின்னுப்பாரு அங்க வந்து ஒன்னு செய்ய மாட் டாரு என்ன இது பண்றது த இது எடுத்து போடு அத எடுத்து போடு ஒரு நாள் ஃபுல்லா அப்டியே வேஸ்ட் ஆயிடு கம்ப்ளீட்டா.
ஆம்மா நா இப்டி கேட்டு கேட்டு செய்வேனா அப்ப என்னோட இவுங்களோட சித்தி இது ஆக்சுலா எனக் சின்ன மாமியார் வேணு. அவுங்க என்னைய கூப்ட்டு சொன்னாங்க நா ஒவ்வொரு தடவயு நா பாக்றே. நீ வந்து அவ என்ன வேணு உங்குளுக்கு என்ன வேணுன் அவங்கிட்ட கேட்டு கேட்டு செய்றப்பா. அப்டி செஞ்சி பழகாதன்னா இன்னிக்கு உனக்கு நல்லாருக்கு அவுங்களுக் புடிச்சத செய்யறதுக்கு நாளைக்கு நீ யி அத நெனச்சு ரொம்போ ஃபீல் பண்ணுவன்னா அப்ப நெனச்சே என்ன இவுங்க மா த்தி சொல்றாங்க இவுங்க எனக்குல்ல சப் அவுங்களுக்கில்ல சப்போட் பண்ணு இப்ப எதுக்கு எனக் சப்போட் பண்றாங்க அப்டி அதனால அவுங்க சொன் அ அவுங்குளுக் தெரியு இல்ல. அதுனால அவுங்க சொல்றாங்க நீ கேட்டு கேட்டு செஞ்சிருவ இன்னிக்கி ஒனக்கு ஈஸியா இருக்கு நாளக்கு அத செய்யுமா போது ஒனக்கு வந்து இவுங்க வேற இத கேக்குறாங்களேன் வ ரு அது ஒரு பிரச்சனயா வரு அதனால வந்து என்னைக்கோ ஒரு நாள் பிடிச்சத செஞ்சு குடு என்னைக்கோ ஒரு நாள் கேட்டு செய் டெய்லிலா கேட்டு செய்ற வழக்கோ வ ச்சுக்காத.
கரெக்ட் தா ஆமா உண்மதா வித்யா நீங்க அவுங்க சொல்றது ரொம்ப உண்ம ஏனா நீங்க டெய்லி அது பழக்க பண்ண ஆரம்ச்சிட்டிங்கன் வெச்சுக்கோங்ளே அதுக்கப்றோ யோசிப்பாங்க ஒரு நாள் டெய்லி நம்ம கிட்ட கேட்டு கேட்டு செய்றவ இப்ப என்ன இது நம்ம கிட்ட எதுமே கேக்குறது இல்ல இவுரே சொல்லுவாரு நா என்னா பண்ண இவுருட்ட எதா போய் கேக்கவ் என்னா இன்னிக்கி பண்ணு ச சைடிஷ் என்ன பண்ணுன் கேட்டா போது. இன்னக்கி எதா வித்தியாசமா பண்ணி தரியா அப்டினு ஆரமிப்பாரு வித்தியாசோ பண்ணி தரியானா என்னா ஆரம்பிக்க அப்டி நானு முழிப்பே. இது பண்ணுவா நா என்ன எனக்கென்ன ஈஸியா வருமோ அது மாரிதா பண்ணுவே இல்லல்ல நா யூ டியூப்ல ஒண்ணு பத்தே அவுங்க வேற மாரி பண்ணிருந்தாங்க அத வேணா பண்ணி பாக்றியா இன்னிக்கி ஓ பா அதுல ஆரமிக்கு அப்றோ இந்த வீடியோ பாக்ற இந்த இது பெட்ரா இருக்கா இது பெட்ரா இருக்கா அது அது பெட்ராருகானு எ பாத்துக்கிட்டே போமே தவர நம்ளோட வேல ப த்து நிம்ஷோ பண்ற வேல அந்த சட்னிக்கே பண்ற வேல் முடியாது போய்கிட்டேருக்கு. அதுதா அவுங்களு சொல்றாங்க நம்மோ கேட்டு கேட்டு பண்ற பழக்கோ வந்து ரொம்
ஆமா நாளைக் ஆ நாளைக்கி நம்ளால இட்லி தோசதா பண்ண முடியுன் சொல்லும் போது அவுங்க வந்து எதிர்பாப்பாங் என்னடா வர வர இட்லி தோசயாருக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி அதுப்
ஆ அ ஏகப்பட்டது பண்ணாங்ளே ஆ இப்ப வந்து இப்ப எ துமே பண்ண மாட்டிங்கிறாங்களே அப்டின்ற ஒரு அந்த வெற்றிடம் சொல்வாங்கல்ல அந்த மாரி ஒரு
ம் அதா சொன்னே ஆல்ரெடி எங்க வீட்ல நெறைய அட்வைஸ் பண்ணாங்க இங்க வந்து பாத்தா நீங்க ஒரு அட்வைஸ் பண்றீங்க என்னாது எனக் பயமாருக்கே அப்டின்ற மாரிஸ் சொல்லுவே இல்லல்ல அப்டின் சொல்ட்டு அது அதுதா ஒவ்வொரு நாளு அப்றோ ஒரு யூடியூப் சேனல் ஒன்னுருக்கு நீங்குளு கண்டிப்பா பா த்துருப்பீங்க அவுங்க ஸ்டாட் பண்ணும் போதே அ இப்போ வந்து பூண்டு தோச பூண்டு தோச இல்ல பூண்டுப் அ எதோ வெண்ணை தோச அந்த மாரி தோ சொல்லுவாங்க ஒன்னே இவுங்க அத என்ட்ட காட்டுவாங்க இத பாரு இவுங்கப் பாரு ஐயோ இவுங் ஹஸ்பண்லா எவ்ளோ கொடு
குடுத்து வெச்சவங்க ஆமாமா ஆமா நெஜமா ஆமாமா. எல்லாரு இதே மென்ட்டாலிட்டிதா யாரு சளிச்சவங்க இல்ல ஒர்த்தர்க்கு ஒர்த்தர் ஆனா.
ஆமா கேட்டாஸ் வெளையாட்டுக் தான சொன்னே அப்டின் சொல் வெளையாட்டுக் சொல்ற மாரி எனக்கு தெரில எனக்கு இது கஷ்டமா இருக்கு நா எவ்ளோ கஷ்டப் பட்டு பண்றே தெரிமா என்ன பண்ண அப்டி கேப்பாங்க அப்படியே ஒரு
போட்டுட்டு ஒரு சட்னிய ரெண்டு மொளகாவ போட்டு இத அரைக்கிறது இது ஒரு வேலயா அப்டின் கேப்பாரு செரி நீ இது ஒரு வேல இல்லனு சொல்றீங்ள நீங்க போய்ட்டு இன்னக்கி ஒரு நாள் மட்டு எனக்கு சமச்சிதர இல்ல நா இப்பதா வேலலேந் வந்தே இந்த வேலலா செய்ய வெச்சா என்னால எப்டி பண்ண முடியு அப்பறோ ஒரு நாள் அ வர செரி ஓகே சேர் நம்ம எப்பல்லா அவரு கலாயிக்கிற அந்த மூட்ல இருக்காரோ நானு சேந்து கூட கலாய்ச்சி விட்றது கேப்ப நானு அது
ப்ரொஃபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அந்த அந்த அங் அந்த லேடியோட யூடியூப் சேனல்ல அந்த இன்ஸ்டா ப்ரோ இதே நா வந்து சா அன் இத ப்ளாக் பண்ணி உட் ட்ட அவுங்க வரறதுனாலதானே ஒவ்வொருத்தரையு எனக்கு ப்ரெச்சன வருது நா அவுங்கள ப்ளாக்கே பண்ணி வுட் டனே அப்ரோ அத மறந்துட்டாக இல்லனா அடிக்கடி அது டெய்லி ஒரு ரெசிபி போட்ருவாங்க அந்த டெய்லி ரெசிப் பி அவுங்களுக்கு வரும்போது இங்க பாரு முட்டேலலா வச்சு எப் பிடி பண்றாங்க உனக்கு ஆம்ப்லேட்டு ஆஃப் பாயில் தவிர வேற எதுவு தெரியில அப்பிடி சொல்லுவாங்களா சேரி இவுங்க இருந்தா தான நீங்க வந்து பண்ணுவீங்க
இதெல்லா விட இன்னொண்ணு பண்ணுவாரு ஹோட்டல் போவோ ஹோட்டல் போய்ட்டு நா ஒ சிக்கன் சிக்ஸ்டி ஃபை இல்ல வேற அதே மாரி எதா ஒன்னு ட்ரை பண்ணி வீட்ல இருக்கும்போது அது நம்ம சே ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ண முடியாதுல்ல எப்டினாலு வேறி ஆகுல அவுரு சொல்லுவாரு இப்போ சாப்பறதுலா எவ்ளோ எவ்ளோ சூப்பரா இருக்கு எவ்ளோ க்ரிஸ்பியா இருக்கு ஆ இது ஏ உனக்கு வரமாட்டேங்கிது அப்டின் கேப்பாரு எனக்கு சம்ம கோவ்வரு சாப்டுட்ருக்கும்போது இதுக்குதா என்னய கூப்ட்டாந்தியா அப்டின்னுவ இல்ல இல்ல நா சாப்டு சும்மா வெளாட்டுக்கு சொன்ன வேற ஒன்னு இல்ல இல்ல இதே மாரி வீட்லயு பண்ணா சூப்பரா இருக்கு வேற ஒன்னு இல்ல நம்ம இதே மாரி ஒவ்வொரு டிஷ் நம்ம வந்து பண்ண முடியாதுல்ல எல்லா டிஷு அவுங்க பண்ற மாரியு என்னன்னோ பண்வாங்க அங்க இருக்கிற அ ம் அ எதாவது கொஞ்சமா எடுத்து பண்றதுக்கு நம்ம நெறையா க்வாண்டிட்டி போட்டு பண்றதுக் கு டிஃப்ரென்ஸ் இருக்கு கரெக்டா
ம் அது கண்டிப்பா இருக்கு இவ்ங்களு சில் நேரோ சொல்லுவாங்க நீ வக்கற க்ரேவி வந்து நல்லா இருக்கு சேரி இப்ப என்ன சொல்ல வரீங்க ஆ ஆனா தோசைக்கி நல்லாருக்கு இட்லிக்கு நல்லா இரு சப்பாத் ஆனா சாதத் துக்கு வந்து கொஞ்சோ இனிப்பு கம்மியா இருக்கு இது வந்து இனி க்கிற மாரி இருக்கு இந் எங்க இன்னிக்கு இது நா உன்னு ஜீனி கூட போடல அப்படினு இல்ல அது எதோ ஒரு ஸ்வீட்னஸ் தெரி இல்ல எனக்கு எனக்கு தெரியில எனக்கு இவ் இந்த க்ரேவி தா வரு தேங்கா ஊ ஊத்திட்டோனா க்ரேவில யாராத் தேங்கா ஊத்துவாங்களா கொழம்புலதா ஊத்துவாங்க யூடியூப்ல காம்ச்சாங்க பண்ணே அப்டினு
சேம் இது டிட்டோ இதுதா அவரு தா சொல்வாரு இல்ல நீ தேங்கா ஊத்துறனால்தா அந்த ஸ்வீட்னஸ் வருது நெனக் கார கம்மியாவுதுன் நெனக்ற நீ அத ஊத்தாம இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாக்லா அப்டினு நா அவரு சொல்ற மாரியே பண்ணு அவரு கூடவே நீ கூடவே நில்லு நா என்னென்ன பண்றே எல்லாத்தி பாரு எதாவ்து டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறோ அவரு சொல்ற மாரி எல்லாத்தி பண்ணுவ அது எதாவது லைட்டா சொதப்பிடுச்சுன்னா பாத்தியா என்ன ஆச்சுன்னு இல்ல இல்ல நா சொல்ற மாரி அந்த கடுகுக்கு முன்னாடி நீ இத போட்டுருந்தா அந்த டே டேஸ்ட்டு அ தே மாரி வந்துருக்கு நீ இந்த இதுல எத்தோ எனக்கு தெரியாம எதோ ஒரு டிஃப்ரன்ஸ் உ ஸ்டைல்ல பண்ணி அப்டின்னுவாரு எனக்கு அப்போ செம்ம கோவ்வந்து என்னோட ஸ்டைல எத்த நா ஃபாலோ பண்ணல நீ என்ன சொன்னியோ அதா பண்ணோ அப்டின் நா சொல்வே அதுவு அப்டியே அப்டிலா போயிட்ருக்கோ
போட மாட்டாங்க நீ தா தக்காளி போட்ற நா எங்க வீட்ல தக்காளி பாத்ததில்ல நா சொன்னே உங்க வீட்ல கிரேவி பண்ணும்போது அந்த வெங்காயங்கூட கண்ணுக்கு தெரியாது எப்டி தக்காளி மட்டு பாக்க முடியு ஓ சேரி சேரி சேரி இப்டிதா ஒவ்வொரு தடவையு
அதாவ்து நமக்கு என்ன தெரியாதோ ஆமா ஆமா அவுங்க அம்மா வெச்சு சொல்லுவாரு எங்கம்மா வந்து அவுங்க பண்ற கிரேவி வந்து எல்லோ கலர்ல தெரியிது ஆனா நீ பண்ற கிரேவி ஏ ப்ரவுன் கலர்ல தெரியிது அப்டின்னுவாரு ஆ நா பண்ற ஸ்டைல் இப்டித்தா இருக்கு அப்டின் சொல்லுவே
நீ அவுங்கம்மா வந்து எல்லோ கலர்ல போட்றா மே பி மஞ்சத்தூள் அதிகமா ஏட் பண்ணிருப்பாங்க இல்லல்ல அவுங்க வேற எதோ பண்றாங்க நீ அவுங்ககிட்ட ஒரு நாள் அப்டிதா அவர் ரெக்கார்டிங்ல போட்டு அவர் அவ்ங்கம்மாக் கால் பண்ணி சொல்லிட்டு ஏம்மா இது எப்பிடி பண்ணு சொல்லுங்க அப்டின்னா காதுலயே ஓடியே போயிட்டங்க செரின் விட்டே அவரு பாட்ல பேசிட்டே எ காதுல விளட்றளவு பேசுறாங்க அவுங்க அவுங்க சொல்றா இன்டிடின்ஸ்ன் சொல்றாங்க எல்லா சொல்றாங்க இப்டி பண்ணுப்பா அப்டி பண்ணுப்பா ஆ செரிங் செரிங் பண்ணுங்க பண்ணி பண்ணி பண்ணி குடுங்க பையனுக்கு அப்டின் சொல்லிட்டு
ஆமா ம்
அப்டில்லா போயிட்டு இருக்கு ஆனா கொஞ்ச விஷ்ய வ இதனாலே வீடு கொஞ்சோ சுவாரிசமா இருக்கு எதுமே இல்லேனாலு கொஞ்ச போர் அடிக்குல்ல நமக்கு கோட்றது அப்டியே சாப்பறவங்களு நமக்கு போர் அடிச்சா என்ன நா போயி கேப்பே எதாவ்து நம்ம சமைச்சு எதுவுமே சொல்லாம சாப்ட்ற ஒரு நா இவ்ளோ கஷ்டப்பட்டு ச சமைச்சிருக்க எதுமே நல்லா இருக்கு சொல்லு நல்லால்ல அப்டி நல்லா இரு க்க அன்னைக்குதா சொல்லணு நல்லா இருக்குன்னு நல்லால்ல கார கம்மியா இருக்கு உப்பு கம்மியா இருக்கு நா கேப்பே அதெல்லா வந்து சொல்லிட்ருப்பாரு செரி அப்டினு ஒரு ஒரு இன்னோர் டைம்லா கொஞ்சோ வந்து நல்லா இது சுவாரிசமா போகு அப்டியே போயிட்ருக்கு சில டைம்ல வந்து க்ளாஸ்ல முடிச்சி சண்டைல போய் முடிஞ்சிரு நல்லவேல சி க்கன் சண்டே ஆயிடுச்சி இன்னைக்கு ஃபுல்லா சிக்கன் சண்டே சிக்கன் அப்டில்லா கலாய்ச்சு
சேரி உங்க கூட பேசினதுல நேரோ ஆருச்சு நாம கொஞ்ச வேல முடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பட்றே
நன்றி தோழி நன்றி தோழி நன்றி தோழி